ஹலோ வணக்கம் தோழி வண் உனுக்கும் நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க?
நல்லாருக்கே நலமா இருக்கே வீட்ல எல்லாரும் எப்டி நலமா?
எல்லாரும் நலம் தோழி
சேரிங்க தோழி சாப்ட்டாச்சா?
சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டாச்சா?
சாப்ட்டே தோழி தயிர் சாதந்தா சாப்டே தோழி ஆ சுட சுட சாதத்துல கொஞ்சோ தயிர் போட்டு பெசஞ்சு சாப்ட்ட தோழி வயிறுக்கு ஒரே புண்ணா இருக்கதால கொஞ்சொ குளிர்ச்சியா இருக்கு அப்டின்ட்டு சாப்ட்டே தோழி
நல்லது தோழி இந்த வெயில் கட்
நீங்க நீங்க என்ன சாப்டீங்க தோழி
நா வந்து இன்னிக்கு முட்ட கொழம்பு அப்
சேரி ஃப்ரோ சேரிங்க தோழி உங்களுக்கு வேற ஏ வேற என்ன எல்லா உங்களுக்கு சமைக்க தெரியு தோழி
எனக்கு எல்லாமே சமைக்க தெரியுங் தோழி உங்களுக்கு எதாவதுஸ் செய்யணு உனக்கு தெரி தெரியலனா எங்கிட்ட கேட்டுக்கோங்க நா சொல்ற உங்களுக்
சேரிங்க பிரியாணி எப்புடி செய்வீங்கோ தோழி எனக்கு இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு நம்ம எவ்ளோ அளவுக்கு தக்காளி வெங்காயம் எடுத்துக்குரோ எவ்ளோ கறி நம்ம எடுத்துக்கணு அப்புறமா எவ்வளோ எண்ணெய் எடுத் னு இதெல்லாம் கொஞ்சோ அளவு நீங்க சொன்னீங்கன்னா நா அது எல்லாமே எழுதி வெச்சுட் ட்டு நா ஒரு நாள் சமச்சு பாப்பன் தோழி நா சமைக்கிறது பிரியாணி செரியாவே வரமாட்டேங்குதுங் தோழி
கண்டிப்பா நா சொல்ற விதத்துல சொல்ல செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லா வரு
சேரிங்க தோழி நீங்க கண்டிப்பா இப்போ சொல்றது நா ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்ற எப் எப்டி வந்துருக்குன்னு நீங்கோ சொல்றீங்களா தோழி ஒன்னு ஒன்னா
ஆ நா சொல்ற தோழி நீங்க நோட் பண்ணிக்கோங்க
செரிங்க
ஆ ஒரு ஒரு கிலோ அளவு நா சொல்ற பிரியாணி
சேரிங்க தோழி
ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கோங்க
ம்
ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க
ம்
முக்காக்கி அ ஹாஃப் கேஜி வந்து வெங்காயோ எடுத்துக்கோங்க
ஹாஃப் கேஜி வெங்காயம் ரொம்போ அதிகோ இல்லியா தோழி
இல்ல இது வந்து மசாலாவா கொஞ்சோ கரெக்டா இருக்கு
சேரிங்க தோழி
உங்களுக்கு மசாலா கொஞ்சோ கம்மியா வேணுன்னா ஒரு ரெண்டு வெங்காயோ எடுத்து வெச்சுட்டு போட்டுக்கோங்க
சேரிங்க தோழி ஏனா இப்போ நம்ம ஆஃப் கேஜி வெங்காயோ சேத்துக்குறோ அப்டின்னா ஒரு கிலோக்கு அப்போ ரெண்டு கிலோக்கு நம்ம ஒரு கிலோ வெங்காயோ சேத்துக்குன்னுமா
அம் ஆமா கண்டிப்பா அது அது கரெக்ட்டா லெவலா வரு இல்லன்னா ரொம்ப ட்ரையாயிரு டேஸ்ட்டு வராது
சேரிங்க தோழி நா ஒருத்தங்க இப்போ ஏ தங்கச்சி கிட்ட நா பேசும்போது அவ நீ வெறு ஒரு எட்நூறு கிராம் எழுநூத்தி அம்பது கிராம் ஒரு எட்நூறு கிராம் அளவுக்கு வெங்காயோ எடுத்தாலே போது ரெண்டு கிலோ அரிசிக்கு அப்டி சொன்னா தோழி அதுனால நா அதா கேட்ட எனக்கு டவுட்டா இருந்துச்சு
அதாந் தோழி சில பேருக்கு வந்து மசாலாவா ரொம்போ புடிக்கு அது கொஞ்சோ மசாலா இருந்தா தா ரொம்போ புடிக்கு சில பேருக்கு கொஞ்சோ டிரையா புடிக்கு நாம் போடுற அளவு நா சொல்ற நா ஒ ஒரு கேஜிக்கு ஹாஃப் கேஜி போடுவ
சேரிங்க தோழி
அ போட்டு நா எப்டி பண்ணுவேன்னா வெங்காயத்த நல்லா வதக்குவ இப்போ ஆஃப் கேஜி இருக்கிற வெங்காயோ முக்கா கே ஜி ல இருந்து கோ கால்கிலோந்து கொஞ்சோ அதிகமா தெரியு அவ்ளோ தா
சரி
அது வெங்காயம் நல்லா வதங்கனா அதுக்கு டேஸ்டே தனி
சரி
உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சுதுன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுட்டு நீங்களே போடுங்க அந்த மாரி பண்ணுங்க
சரிங்க சரிங்க கண்டிப்
அது நல்லா ஸ்லைட் ஸ்லைடா கட் பண்ணி வச்சிக்கோங்க
ம்
அ ஒரு மூணு பச்ச மொளகா வச்சுக்கோங்க
சரிங்க தோழி
ஆஃப் கேஜிலருந்து ஒரு ஆஃப் கேஜி வேண்டா கால் கிலோல்ருந்து கொஞ்சோ அதிகமா தக்காளி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தக்காளி எக்ஸ்ட்டா
சரி ஓகே
கொ கொத்தமல்லிக்கட்டோ புதினா கட்டோ வச்சுக்கோங்க
ஒன்னு ஒன்னா
இல்ல அது ஃபுல்லா போட வேண்டியதில்ல இது கொஞ்சோ கொஞ்ச மிச்சமாயிரு ஆனா ஒரு கட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்ற
சரிங்க தோழி
ஆ இஞ்சு பூண்டு பேஸ்ட் வந்து செஞ்சு ஃபிரஷ்ஷா செஞ்சு வச்சுக்கோங்க பிரியாணிக்கு போடும்போது எப்பவுமே ப இஞ்சு இஞ்சூ பூண்டுது பேஸ்ட் வந்து ஃபிரஷ்ஷா போட்டீங்கன்னா பிரியாணி இன்னு டேஸ்ட்டா இருக்கு
சரிங்க தோழி கண்டிப்பா
ஒரு ஒரு கிலோ பிரியாணி வந்து நீங்க முந்நூறு கிராம் முந்நூறு கிராம் முந்நூத்தி அம்பது கிராம் எண்ணெ போட்டீங்கன்னா போது
சேரி ஓகே
நீங்க ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க எண்ண சூடு பண்ணிக்கோங்க த்ரீ பிஃப்டீ கிராம்ஸ் எ கிராம்ஸ் போறீங்களோ த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் போறீங்களோ அது போட்டு எண்ணெ வந்து காயணு
சரிங்க தோழி
அதுக்கப்றமா ஒரு பெரிய பட்ட ஒரு ரெண்டு லவங்கோ மூணு லவங்கோ போட்டுக்கோங்க
சரிங்க தோழி கண்டிப்பா
அதுக்கப்பறமா வெங்காயம்
ஓ கே
வெங்காய போட் ட்டு கொஞ்சோ நல்லா கலக்கிக்கோங்க நல்லா கொஞ்ச வதக்கிக்கோங்க
சரிங்க
அதுக்கப்புறமா கொஞ்சோ சிம் பண்ணிருங்க ஏன்னா டக்குன்னு ஆ வெங்காயோ வந்து தீய ஆரம்பிச்சிடு
சேரி அடப்புடிச்சிருனு சொல்றீங்கில்ல அடி புடிச்சிச்சினா கா அப்புறமா கஷ்
ஆ அது கசப்புத்தன்ன வந்துரு அதுக்காக கொஞ்ச சிம்ம பண்ணிட் ட்டு கொஞ்ச உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தில
ம்
சிக்கன் வந்து கழுவி வச்சுக்கோங்க
ம்
கழுவி ஃப் ஃபிரஷ்ஷா வச்சுக்கோங்க வெங்காயோ நல்லா வதக்கட்டு வதக்கிட்ட அப்பறமா தக்காளியும் சேத்துக்கோங்க கட் பண்ணி வச்சி தக்காளியு சாரி தக்காளிக்கு முன்னே வந்து புதினா இருக்கில்லியா
ஆமா
புதினா வந்து ஒரு பாதி கட்ட
சே
பாதி கட்டு புதினா போட்டுக்கோங்க கொத்துமேலியு ஒரு பாதி கட்டு போட்டுக்கோங்க
பெரிய கட்டு இருந்திச்சின்னா கம்மியா போட்டுக்கோங்க இப்போ சின்ன சின்ன கட்டுதா வருது அதுக்கு பாதி கட்டு போது
செரி
பாதி பாதிக்கட்டு போட்டு அ பச்ச மொளகா மூன் சொல்லியிருந்தேன்னா அதுவு ஏட் பண்ணிக்கோங்க
ஏட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க
சேரிங்க தோழி அப்புறோ
அதுக்ப்பிறமா தக்காளி சேத்துக்கோங்க
ம் சேரி
தக்காளி சேத்து நல்லா வதக்கட்டு
சேரி ஓகேமா
நீங்க என்ன பண்ணுங்க அ அரிசி வந்து கழிவி அரிசி வந்து அய் பாயில் ஆக இன்னொரு அடுப்ல வச்சுக்கோங்க
செரி நம்ம அரிசி கொஞ்சொ நேரோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அலசி
ஆமா இப்போ நீங்க வந்து சீக்கரமா முடிக்கணுனா கொஞ்சொ நேரோ நீங்க ஊற வெச்சீங்கன்னா அரிசிய டக்குன்னு ரெடி ஆயிடு அரிசி
ஆமா செரி
இல்ல நீங்க பிரியாண்லே சேத்து போட்டீங்ன்னா அதோட அளவா போடணு தண்ணி
செரிங்க தோழி
உங்களுக்கு எப்பிடி வேணு த ஆ தனியா தனியாவா இல்ல தம் பிரியாணி மாதிரி
இல்ல நீங்க தனியாவே சொல்லுங்க தோழி எனக்கு
இது நல்லா அழசி என்ன பண்ணுங்க அர்சிய கொஞ்ச நேரோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சிருங்க இங்க தண்ணி காயறத்துக்கு விட்டுருங்க
சேரி ஓகே
தண்ணி ஏட் பண்ணிட்டு அதில கொஞ்சோ உப்பு ஏட் பண்ணி நீங்க அத காய வச்சிருங்க அது பால்ல அ பாயில் ஆகற வரைக்கு இங்க வந்து தக்காளி போட்டு அதுவு நல்லா வதக்கிக்கோங்க
செரி ஓகே தோழி ஒரு சைடு நம்ம அடுப்புல ல சாதோ வச்சிரணு சமைக்கற்துக்கு சாதோ அப்டியே அது நல்லா வேகுது வெந்து கொஞ்சொ ஓரளவுக்கு இப்ப பாதி பதத்துல வரம்போது நம்ம அத வடி கட்டிரணு இல்லையா
ஆமா ஆமா ஒரு பாதிய இதுல வந்துருச்சுன்னா நீங்க அது வடிகட்டிர்னு அது வடி கட்டிட்டு அதுக்குள்ள இந்த மசாலா உங்களுக்கு ரெடி ஆயிடு
செரிங்க தோழி கண்டிப்பா
இதுக்கப்புறமா சிக்கன் இதுல ஆட் பண்ணிக்கோங்க
ம்
சிக்கன் ஆட் பண்ண உடனேயே ரெண்டு ஸ்பூனு
ரெண்டு ஸ்பூன் ஃபுல் ஃபுல் எ உண்மயோ எ எ மூணாவது ஸ்பூன் ஹாஃப் இஞ்சிப் பூண்டு விழுந்து சேட் பண்ணி சேத்துக்கோங்க இதுல
செரி
சேத்துட்டு நல்லா வதக்கிகொங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க மஞ்சத்தூள் மொளகாத் தூள் கொஞ்சொ உப்பு இது போட்டு இன்னு கொஞ்சொ வதக்கிக்கோங்க
செரி
வதக்க சிம்ல வச்சுட்டு இங்க வந்து அரிசி போட்டுருங்க தண்ணி காஞ்சுருக்கும் நீங்க வந்து அரிசி போட்டுருங்க
செரி ஓகே
ஃபாஸ்ல வச்சுருங்க
கொஞ் ஒரு ரெண்டு நிமிஷத்து மூணு மினிஷத்துலயே அது அரிசி வந்து அந்த பதத்துக்கு வந்துரு பாதி பதத்துக்கு
செரி ஓகே
அதுக்குள்ள இங்க என்ன பண்ணுங்க சிக்கன் அதெல்லா மிக்ஸ் பண்ணி சிம் பண்ணி ஒரு ஒரு தட்ட வந்து மூடிட்டு சிம்ல வைங்க
சேரிங்க தோழி கண்டிப்பா
வெச்சிட்டு ஒரு ரண் ஒரு நிமிஷோ கழிச்சு மறுபடியு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க
சரி அது மேலும் அத நம்ம ஓறத்துல இருந்து கொஞ்சொ நல்லா கலக்கி விடணும்
ஆமா ஆமா நல்லா இதெல்லா ஃபுல்லா கழிக்கிட்டு ஃபுல் மசாலாவு சேந்தே இருக்கணு அந்த மாரி
செரிங்க தோழி கண்டிப்பா
அதுக்கப்பறமா தயிரு ஒரு சின்ன கிண்ணோ தயிர் எடுத்துக்கோங்க
ம்
தயிரு வ் வெ அதுல ஃபுல்லா அது மசாலா கொதிட்ருக்கும் போதே இந்த தயிர தூக்கி போட்டுருங்க
சேரிங்க தோழி கண்டிப்பா
அதுவும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க மறு படியு அந்த சிம்ல வச்சு தெட்ட மூடியிருங்க
செரிங்க தோழி
இங்க அரிசி காஞ்சிருச்சுன்னா அ அரிசி வந்து ஹாஃப் ஹாஃப் ஆயிட்டு பாயில் ஆயிட்ருக்குனா நீங்க அத வடி
ஆ செரி செரி அர வேக்காட்லயே நம்ம அது வடி கட்டிட்டு தம் புட தம்க்கு வச்சுக்கனு ரெடியா
ஆமா இது பண்ணிட்டு இங்க போய் இன்னொரு வாட்டி கலக்குங்க த எண்ண எல்லா பிரிஞ்சு வந்திருக்கும்
சரிங்க தோழி
அதுக்கப்பறமா நீங்க ஆ மொளகா தூள் உங்களுக்கு கரெக்டா இருக்கா உப்பு அளவு எல்லா கொஞ்ச பாத்துக்கோங்க
ம் உப்பு கார அளுவு எல்லா சரியா இருக்கா பாத்துட்டு
பாத்துக்கிட்டு இதுல எப்டின்னா மசாலால வந்து கொஞ்சோ காரோ அதிகமா போட்ணு நீங்க
சரிங்க தோழி கண்டிப்பா
ட்டா போட கூடாது கொஞ்சோ அதிகமா போட்ணு உப்பு வந்து அரிசில நம்ம கரெக்ட் சேத்திருக்கோனா இதுக்கு அளவே போது சிக்கன் அளவுக்கு மட்டு ட்டும் உப்பு இருந்தா போதும் ஆனா மொளகா பொடி மட்டு கொஞ்சோ அதிகமா போட்ணு ஏன்னா அரிசி போட்ட அப்பறமா கொஞ்சோ டேஸ்ட் வந்து கம்மி ஆயிரு
ஆமா ந உப்பு அது உப்புன்னா நம்ம சேத்தருவோ சாப்பாடுல இப்ப மசாலானா நம்ம இதுலயேதா சேத்துக்கணு இப்ப கா ரோ அதுக்கு ஏத்த மாதிரி சாதத்துக்கு ஏத்த மாரி அந்த காரமும் நம்மளுக்கு அது அப்போ கரெக்டா இருக்கும் அந்த அளவு
அதுக்காக தா அதுக்காக தா தயர் எல்லா நல்லா கொத் வதக்கி வந்து எண்ண எல்லாம் பிரிஞ்சிருச்சுன்னா அந்த மசாலா ரெடி
செரிங்க தோழி அதுக்கப்பறமா நம்ம இந்த சாதத்துல இருந்து எடுத்து அப்டியே அந்த மசாலால போட்டு நல்லா
பாத்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி இருந்துச்சுன்னா பரவால்ல கொஞ்சமா தண்ணி இருச்சுன்னா பரவால்ல
சரிங்க தோழி நம்மளுக்கு குடுத்த கா நேரம் முடிஞ்சிச்சு தோழி நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலாம் தோழி சரிங்க தோழி நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்